கம்
வணக்கம் தோழரே
வணக்கம் தோழியே நீங்க சாப்ட்டீங்களா நல்லாருக்கும் நல்லாருக்கும் நல்லாருக்கும் சாப்ட்டிங்களா
சாப்ட்டே தோழரே நீங்க என்ன சாப்ட்டீங்க
இன்னும் சாப்ட்ல இதுக்கப்றோ தான் சாப்டணும் இப்போ தான் வந்திருக்கோம்
எதயாவது சொல்லலாம்ல தோழரே நா வந்து தோச சாப்டே
காலையில சாப்டது தா இன்னு மத்தியானோ சாப்டல
ஆ ஆ
இன்னு கொஞ்ச நேரோ
ச என்ன டிஃபன் இதுல்லா என்ன புடிக்கு உங்களுக்கு
இப்டில்லா இல்ல மேம் ஃடிபன்ல வந்து பாத்தீங்கன்னா கேழ் வரகு கூல் ரொம்ப புடிக்கு
ம் ம் ம்
வந்து அ அதெல்லா தெரில எது கெடைச்சாலு பரவால்ல அது கருவாடுதா இருக்கு இல்ல நல்லா இருக்கு கேழ் வரகு பூண்டு புளி கொழம்பு இதல்லா இருந்த ஊறுக்கா மாங்கா அது மாரி தா நல்லாருக்கும் ம் ஏதோ அந்த கேழ்வரகுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மோரு வெங்காயம் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணா அது நல்லா இருக்கும் அது எக்ஸ்டா சைன்ஸ் தேவையது
ஆமா ஆமா கண்டிப்பா
ம் நல்லா இருக்கு
நானும் வந்து கம்மங்கூழு அதுக் கு வந்து இந்த வத்தல் இருக்கு பத்தீங்களா அது மோர் மெளகா இத வச்சு சாப்டே
நல்லது நல்லது அதெல்லா நம்ம திண்
ம் மதியானத்துக்கு வந்து புளி கொழம்பு வச்சு
ம்
என்னமோ செஞ்சே இது எதாவது ஒரு டாபிக் ஆரம்பிக்கலாமா தோழரே
சொல்லுங்க ஏதோ பேசலா சொல்லுங்க எதி இருந்தாலு பேசலா நீங்க பேசுங்க
ஆ சேர் சேர் இந்த போ போன்ல வந்து எவ்ளோ கெடுதல் இருக்கு எவ்ளோ நன்மைகள் இருக்கு பாத்தீங்களா
ஆமா ஆமா ஆமா மொதல்லா கைபேசி ஃபோன்ல கெடையாது கைபேசியில் வந்து ரொம்ப நெறைய நெறைய நன்மைகள் அதுல இருக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கறதுல நெறைய நன்மைகள் தீமைகள் இருக்கு எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லா பக்கமே ஒரு பக்கம் வந்து நல்லதா இருக்கு ஒரு ஒரு பக்கோ கெடுதலா இருக்கு அந்த நல்லத மட்டு எடுத்துக்கணு நம்ம நமக்கு என்ன தேவையோ அத எடுத்துக்கணு அந்த கெடுதல வந்து அத பண்ணு கூடாது ஆனா இப்ப மக்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டீன்னா இளைஞர்களுக் கு அறியாமைல என்னன்னு கேட்டீங்கனா அத வந்து அந்த நல்லத யாருமே பயன்படுத்துறது கெடையாது நல்லத வந்து பயன்படுத்துவாங்க நல்லதா பயன்டுத்துறவுங்க பாத்தீங்கனா அறிவாளிங்க பயன்டுத்துவாங்க நல்லத மட்
ம்
இந்த சின்ன பசங்களுக்கு வந்து என்னன் கேட்டீங்கன்னா அவனுக்கு வந்து என்னனு தெரில வந்து ஒரு ரெண்டு கட்டா வயசுல வந்து இங்கிட்டு போறதா அங்கிட்டு போறதா தெரியவுங்களா அத வந்து தவறா பயன்படுத்திக்கிறாங்க ஆ அதனால சில விளைவுகள் வருது ஆனா இப்போ உள்ள பையே வ ஆ புள்ளைகள்ளா பாத்தீங்கன்னாக்கா நல்ல அறிவு சார்ந்த புள்ளைகளு இருக்கு அதுல நல்லா வந்து நல்லத மட்டு எடுத்துக்கற பிள்ளைங்களு இருக்கு அதனால வந்து இந்த ஃபோன் வந்து கைபேசி வந்து நீங்க சொல்ற மாரி நெறைய தொண்ணூத் ஒம்போது பர்சன்ட் தா நல்லது இருக்கு ஒரு பர்சன்ட் தா கெட்
இல்ல நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்த எடுத்துட்டு போவோ பேங்க்ல கிட்டத்தட்ட காலேல இருந்து சாந்தர வர நிப்போ
ஆ
அத கொண்டிப் நம்ம பணத்த கொண்டிப் போடுறதுக்கே அவ்ளோ நேர ஆகு இப்ப பாருங்க இப்படிங்கேலே போயிருது
ஆ ஆமா கைல கைல வச்சுட்டு டிஜிட்டல்ல வச்சமா அது வந்து ஒரு தேர்டு சர்வருர்ட்ட மினிமமா இருக்கனால வந்து பாத்தீனா யாரு யாருக்கு தெரியாது நம்ம இங்கேயே இருப்போ ஒருத்தவுங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு குடுக்குனாலு செரி ஒரு நல்லதுக்கு குடுக்க்னாலு கெட்டதுக் குடுக்க டக் ஒரு ஈஸியா வந்து வந்து அ இத பயன்படுத்திக்கிலா
அப்பற வந்து அதுல வந்து இந்த பே இது ஜிபே நம்பர வாங்கிட்டு இது பண்றாங்க பாத்தீங்களா
ஆ அதுவு மிஸ்யூஸ்
பணத்த தூக்குறாங்க
ஆ அது வந்து டிஜிட் ஆ ஆமா அது வந்து டி ஜிட்டல் பேமென்ட் இருக்கு இன்னொன்னு அதுலயே கைபேசிலயு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஊருக்கு போறோன்னு வை இந்த மாப்பாள பக்கத்துல ஒரு நாப்பது கிலோமீட்டருக்கு போ அங்கிட்டு போனாலே நம்ம எந்த தொடர்புமே இல்லாமதா இருப்போ
ம்
யாருக்காவது ஒரு தகவல் தெரிஞ்சா டெலிக்காம் அடிப்பாங்க யாருக்காவது வந்தா தபால் போட்டா தா போயிச் சேரு வரு மாஹ் அ ஆமா அப்ப தபால் ஒரு ஒரு தொடர்பு கொள்ளவே முடியாம இருந்த காலகட்டத்தில வந்து அதுக்கப்பறோ வந்து பாத்தீங்கனா லேண் லைன் ஒரு ஃபோன் வச்சிருதாங்க வீட்ல யார் வீட்லயாவது இருக்கு ஒரு பத் து வீட்ல ஒரு வீட்ல ஒரு தெருவுல ஒரு எடத்துல இருக்கு அவுங்க பிபி கால் குடுத்து கூப்புடுங்க கூப்புடுங்க பாங்க இப்ப ஒவ்வொருத்தரு கைலயு நீங்க எங்க இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க எங்க போகிறீங்க எங்க வாரீங்க நெழல் மாரி நம்ளோட அ ஃபோன்னு வந்துகிட்ருக்கு நம்மள எப்டியோ ஆ நெழல் மாரி நமக்கு வந்து பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு நம்ம யாரு எங்க போறான்னு எல்லாத்துக்கு நல்ல அது தெரியுது இந்த ஃபோன் வந்து நமக் கைல வந்து கைபேசி இருக்கிறது வந்து தொண்ணூத் தொம்பது புள்ளி ஒரு பெர்சன்ட் நூறு பெர்சன்ட் வந்து நன்மைக்கே
ம்
என்ன சொல்றீங்க இப்ப நம்ம நீங்க எங்க இருக்கீங்க நா எங்க இருக்கே இப்ப வந்து நேருக்கு நேர் பேசிக்கிட்ருக்கோ இப்ப வீடியோ கால் நேருக்கு நேரா நீங்க எங்க இருக்கீங்கனு வீடியோ கால் கூட பேசிக்கலா
ஆமா
செரிங்களா அப்போ இந்த மாரி தொலைபேசிலயு பேசிக்கிற்லா இப்புடி இத இத வந்து தோ இந்த இந்த இந்த இந்த விளக்கத்த நம்ம வந்து பண்ணாரு ஒரு நாள் பத்தாது கைபேசியோட விளக்கத்த இப்ப குடுத்தா ஒரு நாள்லா பத்தாது பத்து நிமுசமு பத்தாது அதெல்லா பாத்தீனா பேசிக்கிட்டே இருக் நன்மைய பத்தி நெறைய பேசிட்டே இருக்கலா
இல்ல கொழந்தைங்களுக்கு சாப்பாடு குடுக்கறது அந்த காலத்துல ஒரு கிண்ணத்துல வச்சுக்கிட்டு தெரு தெருவா போய் ஊட்டுவாங்க இப்ப பாருங்க ஃபோன குடுத்து அத சாப்புடு சாப்
ஆ ஃபோன குடுத்தா அது சா சாப்புடுதுங்க அதுங்களுக்கு சின்ன அதாவ்து பாத்தீங்னா நமக் கூட தெரியாது அதுங்களுக்கு நெறைய அத உள்ள போயிட்டு நெறைய விலைகள்லா இருக்கு சின்னதெல்லா போகபோக பண்ணுது நமக்கு அதுக்குள்ள எப்டி போறதுன் தெரியாது அந்த வெளையாட்ட போயிட்டா அந்த அது ஆ வெளையாட கத்து கத்துக்க ஆ கேக்குதுங்க நம்ம வந்து அ நமக்கெல்லா அந்த நம்ம வயசுலெல்லா அந்த மாரிலா ஒன்னு பாத்ததில்ல பேசுனதில்ல
அப்பறம் பாத்தீங்கனா இந்த இப்ப நீங்க பேசிட்ருக்கீங்க ஒரு சிலர் அப்டி க்காதவ்ங்க என்ன பண்றாங்க அத ரெக்காட் பண்ணி
ம் அது தப்பு அதா தவறானது அதெல்லா தவறானது
இதெல்லா வந்து நம்பிக்க துரோகம் மாரி
ஏமா ஆமாம்மா அதெல்லா தவறான ஒரு இது நமக்கு நமக்கு கடவுளா குடுத்த ஒரு வர பிரசாதம் மாரி இந்த கைபேசி அத போய்ட்டு நம்ம வந்து எதுக்கு தேவையோ அதுக்கு
சிலரு அத கெடுத்துக்குறாங்க அந்த மாரிக்கே பண்றது
நல்லதுக்கு மட்டு தா ஆ ஃபோட்டோ ஆமா நீங்க ஃபோட்டோ எடுங்க எடுக்கலா நமக்கு ஒரு இதுனா செரி இந்த எடத்துக்கு போனு ஒரு எடத்துக்கு போனு அந்த எடத்துல ஒரு ஞாபகத்துக்காக செரி இந்த ஃபோட்டோ நம்ம வந்து து ஒரு கேலரில வந்து இது இது பண்ணி வச்சுக்கலா அத வந்து எடுத்து தவறாக பயன்படுத் தி அவனுக்கு அணுப்சுட்டு இவுங்களுக்கு அனுப்சுட்டு அதுல வந்து பெரிய இது பண்ணி அது நெறைய வந்து பாத்தீங்னா நெறைய தப்புகள் இருக் கு அது நடக் பண்றாங்க நம்ம நம்மளோட நம்மளோட சிந்தனை ஓட்டத்த பொறுத்து அந்த இது ஒவ்வொரு மனிதனுக்கு சிந்தனை ஓட்டத்த பொறுத்துதா இந்த இத வந்து நல்லா பயன்படுத்துறதா கெட்டதா பயன்படுத் ஆனா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கு இது வந்து பாத்தீங்னா ஆ ம்
திடீர்னு நம்ம வீட்டுக்கு இருவத்தஞ்சு பேரு வராங்கன் வச்சுக்கோங்க நம்மளால ச அதா நல்லா இருந்தா சமைக்கலா முடியலனா ஆர்ட்ரு பண்ணிறனு
இந்த காலத்துல ஆமா அந்த காலத்துல சம ஆமா அன்னைக்கு வந்து ஆன்லைன்லயு ஒவ்வொன்னுக்கு ஒரு அப்ளிக்கேஷன் வச்சுக்கிருக்காங்க
ம்
அத வந்து இது பண்ணினா செரி இது பண்ணா வீட்டுக்கு வந்துர்து சர்வீச கூட வீட்ல கூட வந்து நம்மளுக்கு சேவையே செஞ்சுட்டு போய்றாங்க வீட்
ஆமா மளிக ஜாமான்ல இருந்து துணிமணில இருந்து
ஆமா
எதுக்குமே வெளில போக மாட்டாங்க
எல்லா எல்லாமே செஞ்சு குடுத்துட்டு போய்றாங்க அப்டி இருக்கும் பொழுது இத வந்து நீங்க நம்ம நெனைக்கிறது வந்து
ஏ இன்னக்கி உங்களுக்கு ஒரு வாகனம் நீங்க புக் பண்றீங்க எந்தெந்த ஊருக்கு எங்கெங்க போனுங்கறத எல்
எல்லாமே கை கைபேசில தா என்ன இல்ல எதுகுமே இப்ப வந்து நீங்க வந்து ஒரு ஊருக்கு போய்ட்ருக்கீங்க நீங்க எங்கன போறீங்கன் நா இங்கெருந்து பாக்கலா ஒங்கள
ம்
புரிதால்லியா எந்த தவறு அந்த மாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு சாதனோ வந்து
ம்
இந்த கைபேசி அதனால வந்து நீங்க சொல்ற மாரி இத வந்து
இப்ப வெளியூர்ல வெளிநாட்ல வேல பாக்குறாங்கன் வச்சுக்கோங்க
ம்
நம்ம அவுங்ள பாக்க முடில இது பண்ண முடில இப்ப வீடியோ கால் மூலியமா அவுங்கள பாக்குறோ பேசுறோ இதெல்லா அவுங்களுக்கு வேற ரொம்ப ஒரு சௌரியமானது அந்த காலத்துல வெளிநாட்டுக்கு போனா எப்பயாவ்துதா பாவோ ஃபோன் பண்ணுவாங்க அந்த ஃபோனு ஒரு லெட்ரு எழுதி போடுவாங்க ஒரு மாசோ கழ்ச்சுதா அந்த லெட்ரே வரு அ ப்ப அந்த லெட்ருல என்ன போட்ருப்பாங்க நா வ ந்து மூனு மணிக்கி ஃபோன் பண்றே போஸ்ட் ஆஃபிஸ் ல வந்து நில்லுன் சொல்லிருவாங்க அந்த மூனு மணிக்கு அவர் ஃபோன் பண்றாங்கன்னா மூனு மணிக்கு அந்த வீட்ல உள்ள அ த்தன பேரு மூனு மண் நேரமா காத்திருப்பாங்க காத் திருந்துதா அந்த ஃபோனயே அவுங்க வந்து பேசி முடிச்சுட்டு வருவாங்க அவ்ளோக்கு ஆ செரமத்துல இருந்தது இன்னக்கி பாருங்க எந்த நாடு எந்த எடத்துல இந்தாலு சௌரியமாருக்குது இப்ப அப்றோ பெண்கள் பாத்தீங்கன்னா ஆண்கள் செரி பெண்கள் செரி நறையா வந்து இன்னக்கி சமையல் செய்றது ஆ ம் இந்த ம இது மகளிர் இது பாத்தீங்களா ந றையா இந்த துணிமணி வியா
ஆ ஆ வியா எல்லாமே அதாவ்து இன்னக்கி இன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கைபேசி இல்லாம எந்த இதுமே நடத்தவே முடியாது
ஆமா ஒரு வியாபாரம் ஃபுல்லாவே இதுலதா போய்ட்ருக்குது ம்
ரி நம்மளோட நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவயானது செரி இந்த கைபேசி தா வேற எதுமே இல்ல ஆனா வந்து இத வந்து நன்ம நல்லபடியா பயன்படுத்தனு நல்லபடியா பயன்படுத்தினா நல்லபடியா பயன்படுத்தினா உண்மயிலே இது வந்து நல்ல ஒரு ஒரு வந்து நமக்கு வந்து நம்ம ஒரு காலத்துல ஒருத்தோங்கள பாக்க வரேனா இப்ப நாங்க நீங்க எங்க இருக்கீங்கன் தெர்ல ஒருத்தோங்கள பாக்க வரனாக்கா நேரா வந்துதா பேசுற மாரி இருக்கு
அதாவ்து பத்திரிக்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ந டிலாம் வந்து தேடி போய் வச்சுட்டு வரணும் அவுங்க அப்பைக்கு அந்த வீட்லயே இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு ஃபோன் பண்ணி நாங்க இங்க வந்திருக்கோம்னா ஈஸியா வாட்ஸ்அப்ல அனுப்பியிருங்களே பரவால்ல நாங்க வந்தறோ அப்டின்றாங்க
சும்மா அலைறீங்க வீட்டுக்கு வந்த வாட்ஸ்அப்ல அம்ச்சுருங்க நா வந்துறே அப்டின்ட்டு அவுங்களு வந்துறாங்க அதுலயு சில பேரு என்ன பண்ண கல்யாண இந்த மாரி கல்யாண நாள்ல ஈசியா ஒரு நிகழ்ச்சிகளுக்கு போகாதோங்க வாட்ஸ் ஸ்அப்ல இந்த மொய் பணமு அம்ச்சுட்ருவாங்க
அது வேற இன்னொன் என்னன்னா காலைல குட் மார்னிங் அனுப்புறோ பாருங்க அது எவ்ளோ பெரிய ஒரு இது தெரிமா வயசானவங்கல்லா எதிர்பாத்துட்டு இருக்குறாங்க
நெறைய பேரு நெறைய பேரு என்னோட இதுலயே நா வந்து இப்ப இன்னக்கி வந்து அதேதா அதேதா ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தோங்க வந்து எதிர்பாக்குறது என்னனு கேட்டிங்கன்னாக்க காலைல யாரு நல்லாருக்கா யாரு உடல் நிலை சரியில்லாம இருக்காங்கனு அந்த அந்த குட் மார்னிங்ல தா எல்லாத்துக்குமேருக்கு தெரியு காலை வணக்கத்துல தா செரி பரவால்ல சார் நல்லாருக்காங்க ஒன்னு பிரச்சன இல்ல அப்டின் பாப்பாங்க ரெண்டு நாள் வராட்டி திருப்பி கூப்ட்டு கேப்பாங்க ஏங்க வரலன்னு
ஆமா அவுங்களுக்கு ஒரு கல்யாண நாளோ பிறந்த நாளோ எதாருந்தாலு வாழ்த்துக்கள் இதுல நம்ம அனுப்புறதுல ஒரு சந்தோஷோ
சந்தோஷோ தா ஆமாமா அதனால பாருங்க தோழரே ரொம்ப நன்றி நீங்க உங்களோட தாங்களுடன் இவ்ளோ நேரோ
ஆமா அடுத்த அழைப்பில் பாப்போம் தோழரே நன்றி வணக்கம் ம்